ஹலோ
கேக்குதுங்களா மட்டும் சொல்லுங்க கேக்குதுங்களா? ஆ சொல்
கேக்குதுப்பா கேக்குது ம் இப்ப நம்ம இப்ப தனியா நம்ம வெளிய வீட்ல இருக்கிறதுக்கு தனியா இப்ப ஏதாவது ஒரு கிளாஸ் போலா ஏதாவது கத்துக்கலாம் அப்டிங்குற ஒரு மைண்ட் இருக்கு ஆனா அதுக்கான இது
ச ஓ ஏன்
ஏன்னா ஃபேமிலி சிட்ச்சுவேஷன் டைமிங்கு கொஞ்சோ நறைய இருக்குல்லப்பா ஆ அதுவும் இல்லாம பீஸ்சு எங்க போய் ஏதாவது நம்ம ஆசப்பட்டு எனக்கு எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு இதுல பண்ணுவோம் அப்டின்னு பார்த்தா அமௌண்ட் அதிகமா இரு க்கு அது என்னால போக முடில அப்டி சேரி
ஆ அ நம்மளுக்கு ஜாம் நம்பளுக்கு தகுந்தமையே இருக்காதுங்க நான் போ முடியாது இப்ப கை கொழந்தை வச்சிருக்கோம் கொழந்தைய விட்டுட்டு எங்க போறது அப்டின்னு நினைச்சோன்னா கிளாஸ் ஃப்ரீம்பாங்க இத்தன மணில இருந்து இத்தன மணி தாம்பாங்க அந்த மாரியெல்லாம் நறைய ஆப்ஷன் குடுப்பாங்க.
அ ஆ இப்ப ஆ பாத்துருக்கேங்க நறையது எப்டினா என்கோரி மட்டும் தான் பண்றது ஆனா எந்த கிளாஸுக்கும் போகல அ அது மாரி பண்ணும் போது என்னன்னா சைல்டுலா நாட் அலோடு கூட்டு வர கூடாது ஆ டைமிங்னா காலைல இப்ப எத்தனை மணிக்கு கால ஒரு பத்து மணிக்கு வச்சுக்கோங்க ஒன்போது ஒன்போத ரை வச்சுக்கங்க அந்த மேரி போனா சாய்ந்தரம் நாங்க ஆறு மணி ஏ அஞ்சு மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு போவோம் அப்டி சொல்றாங்க நடுவுலயே சாப்பாடு ஆனா அவங்களே ப்ரொவைட் பண்ணிருவோம் ஆனா வந்து சில்ட்ரன்ஸ்ல க்கு இப்ப இந்த மாரினா சேரி நீங்க கை கொழந்தய வச் தெரிஞ்சி எப்டிங்க ஜாயின் பண்ண முடியும் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டைம் நீங்க கிளாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா திருப்பி நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷ த்துக்கு அப்பறோ தான் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும் அந்த கிளாஸ்ல ஏ அது வரைக்கும் நீங்க வந்து வேற ஒரு புது கிளாஸ் உங்களால ஜாயின் பண்ண முடியாது அப்டி எல்லாம் சொல்றாங்க நறைய வந்து இந்த ரூல்ஸ் நறைய போடுறாங்க எப்டினா சேரி நம்ம வந்து
ஒரு ஆறு மாசம்னா கூட ஓகேங்க செட் ஆகும்
அப்பறோ இப்டி எல்லாம் கொண்ட்டு வராங்க அதுக்கப்புறம் சேரி அத உட்டுட்டு சேரி பணம் கொடுத்தா போனோம் அப்டின்னா அவன் கொள்ள காசு கேக்குறான் நம்ம எப்டின்னா நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம இருக்குறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு எட்ட ஆகா எட்டாது
ஆமாங்க
அந்த அமௌண்ட் இருந்தா நா ரெண்டு மாசோ நானு என்னோட ஃபேமிலிய ரன் பண்ணிருவேனே அப்டி ஓடுது
அப்டிதாங்க இருக்கு நம்ப கத்துக்க கத்துக்க வேண்டியது அதா கத்துக்க வேண்டிய வய்சுல கத்துக்குணுங்றாங்கல்லங்க
ஆமா
அதா கல்யாண்த்துக்கு முன்னாடியே எல்லா கத்துக்குணுமாட்ருக்குங்க அப்பதா எந்த இது இருக்காது கொழந்த டைமிங்கு இந்த மாரிலா எதுவு இருக்காதில்லைங்க
ஆமா படிச்சு முச்சுட்டு அப்டியே சும்மா இருக்கோ எங்கியாது வேல தேட்லா இல்னா கத்துக்குலா கத்துக்கிட்டு புதுசா பிஸ்னஸ் பண்லா அது வந்து அப்ப நமக்கு அந்த ஒரு தெரில எதுமே தெரில
தைரியோ இருந்தாலு வீட்ல விட மாட்டாங்க மெயினா அடுத்தது கிளாஸுக்கு போறியா அது மாரி போ இந்த மாரில்லா வேல ஆகாதும்பாங்க ஆ நம்ப சொல்வம்ல நம்ப சொன்னா நம்ளே நம்ப மைண்டே நம்ளுக்கு ஒரு நேரோ இருக் இருக்குற மாரி இருக்க மாட்டேங்குது அப்றோ அப்பா அம்மாவாங்க நம்ம பேச்ச கேக்க போறாங்க
அட இல்லப்பா எப்டின்னா அப்பில்லா கேப்பாங்க அ அவிங்க வந்து எப்டின்னா அவிங்க சொல்றது நம்லே வந்து எதாது ஒன்னு தா நம்ம வந்து செரி இது பண்லான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு எல்லாத்துலயு இன்ட்ரஸ்ட் வராது எதாது ஒன்ல தா இன்ட்ரஸ்ட் வரு அத போய் நம்ம வீட்ல த்தா அவிங்க வேற ஒன்னு சொல்லுவாய்ங்க இது வேணா அத பண்ணு அப்பங்கும்போது தா நமக்கு போ நா பண்ணல அப்டிங்கற மாரி ஆயிரு
ஆமா
ஆனா இப்ப ஒரு பொண்ணு என்ட்ட பேஸ்னாங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னாங்கனா இது மேரி நானு தையல் தையலுக்கு நாங்க போனங்க இப்பதா கிளாஸ் முடிஞ்சிது இப்ப தனியா நா வந்து பண்லான்ருக்கே பிஸ்னஸ் பண்லான்ட்ருக்கே அப்டின்னாங்க நா வந்துட்டு தனியா பிஸ்னஸ்னா எந்த மாரிங்க அப்டின் கேட்டதுக்கு இது மாரி இப்ப மெயின் ஏரியால வந்து கட போட்ணுங்க கட போட்டு இது மாரி நம்ம தச்சு நம்ம தனியா இது பண்ணு ஆ கிளாஸ் எடுத்தம்னா அதுக்கு தனியா அமௌண்ட்டுங்க அந்த மாரி பண்ணிக்லாங்க அப்டின்ச்சு இல்ல அந்த மாரி பண்லாங்க ஆனா வாடகை பாருங்க எடுத்தது யாரு வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க அவிங்க வந்து கொஞ்சோ பழைய நல்லா என்குயரி பண்ணுவாங்கல இவங்கலா நல்லா தைச்சு தருவாங்களா நறைய இது கஸ்டமர் புடிக்கர்து ரொம்ப கஷ் டோ இப்போ ஒரு பிளவ்ஸுக்கே நம்ம நூறுபா நூத்தம்பருபா தா வாங்குறாங்க அப்டிங்கம்போது நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஆஃப் டே ஆயிரு நல்லா தைச்சவங்க ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரத்துல தைக்கிறாங்க வச்சுக்குங்க இப்ப நம்ம இப்பதா நம்ம கத்துக்கிட்டே வந்துருக்கோ அப்டிங்கம்போது தா ஆஃப் டே ஆயிரு ஒரு பிளவுஸ்க்கே அப்படின்னா ஒரு நாளைக்கே நீங்க எரநூற்பாய்க்கு தா நீங்க தைக்குறீங்க
ஆமா
ஆ அப்பறன் நீங்க எரநூற்வாய்க்கு நீங்க தேச்சு மாசத்துக்கு நீங்க எப்டி நீங்க வாடக தருவிங்க எட்டாய்ருவா பத்தாய்ருவா அப்டி போடுவான் வாடகே
ஆமா
ஏன்னா மெயின் ஏரியால அப்டிங்கபோது வாடக அப்டி போடுவா நீ் ஒரு நாளைக்கு இரனூறுபா நீ சம்பாரிச்சு நீ எப்டி நீ மாசத்துக்கு எட்டாயிருபா பத்தாயிருபா குடுக்க முடியு
அதுவு பாத்தீங்கனா அட்வான்ஸ் இல்லாம அந்த இன்ட்ரஸ்ட் இல்ல அது பேர் என்னங்க ஆ அஹ கிளவு பொருளு தயில் மிஷின் டேபிள் கத்திரிக்கோள்னு அதுக்குன் கொஞ்சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அதுக்குன் கொஞ்சோ அமௌண்ட் போட்ணுல்லைங்க
ம் ம் இல்லங்க இப்ப வந்து எப்டின்னா கவர்மெண்ட்லயே அதுக்கான ஸ்கீம் இருக்கு அது வந்து அந்த மிசினு அந்த இதெல்லா குடுத்துருவாங்க இப்ப பிசினஸ் பண்றோனா அதுக்கு கூட
இப்ப மிஷின் குடுத்தாலு இப்ப கடை கொஞ்சோ இப்ப மெயின்லயே போடுறாங்கனா கொஞ்சோ ஒரு சில கடைலல்ல பாத்தீங்கனா அவிங்களே லைனிங் வச்சிருப்பாங்க ஒரு சிலர்லா வாங்கிதா வப்பாங்க அப்பொழுதைக்குவேன்னா போய் வாங்கிக்குவாங்க ஒரு சிலர் வந்து கடைலயே வச்சிருப்பாங்க அந்த டேபிள்ல்லா வேணுல்லைங்க இப்போ கட் பண்றப்போ இது தந்துறாங்க இப்போ துணி இப்ப வச்சு கட் பண்றதுக்குன் ஒரு டேபிள்னு இருக்குல்லங்க
ம் ம்
அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு ஃபேன் இருக்கு ஒரு ஒரு வேலை இன்டீரியர் எதாவது பண்றாங்கன்னா அதுக் கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இந்த மாரில்லா இருக்குல்லங்க அட்வான்ஸ் வாடகைங்கிறது இல்லாம இதுவு இருக்குல்லங்க
ம் ஆமாங்க ஆமாங்க
ஓ இப்போ நம்ம வீட் மிஷின் மட்டு போது கீழ வச்சு கூட கட் இப்போ ஒரு இடத்துல வச்சு போடுறோனா அந்த இடத்துல கொஞ்சோ கடை கொஞ்சோ நல்லா பாக்க தைக்குறாங்களோ இல்லயோ பாக்க கொஞ்சோ நல்லா இருந்தாதா கொஞ்சோ ஒரு கொஞ்சோ இதா இருக்காங்களே வருவாங்க
ஆ
கரெக்டுங்ளா
அதுவு இல்லாம எடுத்தது யாருமே கஸ்டமர் புடிக்க முடியாதுங்க
ஆ
அப்டியே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம புடிச்சாலுமே நெறைய உள்ள பாப்பாங்க ஆ எடோ பிளேஸ் எப்டி இருக் இருக்கு அந்த மாரி சுத்தமா இருக்கா அப்டின் பாப்பாங்க அப்பற நீங்க இங்க இது வரைக்கு எத்தன பிளவுஸ் தச்சிருக்கீங்க மாடல்ஸ் காட்டுங்க அப்டிம்பாங்க அ வருஷ எப்டின்னா கடை ஓப்பன் பண்ணோனே யாரு ஜாயின் பண்ண மாட்டாங்க ஒரு இத்தன வருஷ இத்தன மாச நாங்க ஒர்க் பண்ணி அங்க வச்சு கடை ரன் பண்ணா மட்டுதா ஓ அப்ப ரொம்ப நாளா இருக் கு அப்டின்னு ஒவ்வொரு கஷ்டமர் இப்ப குடுத்து தச்சு நல்லா இருக்கு எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு அப்டின்னாதா என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல என்னோட ரிலேட்டிவ் ச சைட்ல நா வந்து சொல்லுவ
ஆமாங்க
அது கொஞ்சோ எடுத்ததுமே யாருமே லைனிங் நீங்க சொன்ன மாரி வப்பாங்கல்ல அந்த மாரி வக்க மாட்டாங்க அவ்ங்க நல்லா ரொம்ப நாளா தச்சவங்களா இரு ப்பாங்க எல்லா இதுவு தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டம்தா லைனிங்க இந்த மாரி வாங்குவாங்க
ஆமாங்க
ஏன்னா ஸ்டார்ட்டிங் போடுறவங்க லைனிங் வாங்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க
ஆ ஆ ஆமாங்க
அ அவங்க என்ன அந்த லேசு அந்த ஒ பின்ன நாட்டு வைக் கிறது அந்த மாரி வேணா வைப்பாங்க
ஆமா அந்த மணி பின்னாடி கட்டுற மணி
ம் ம்
அவங்களுக்கு ஒரு சில அந்த கஸ்டமர் வர வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சோ ஆ சொல்லுங்க
ஆ பிசினஸ்ல அது மட்டும் கெடையாதுங்க நெறையா இருக்கு எப்டின்னா இப்ப ஆ அதனா டீ கடை நெறையா இருக்கு ஆனா நம்ம எடுத்து பண்றது இல எடு த்து பண்ணா அதுவே லாப எடுக்கலா ஆனா வந்து எடுத் பண்ணாமோ நம்ம அது கஷ்டமா இருக்கு இது கஷ் டமானதுனா கடைசி வரைக்கு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா
ஆ அவுங்க இப்போ ஸ்கூல் ஆர்டர் எல்லா குடுத்தாங்கன்னா அந்த ச்சு மெட்டீரியல அந்த மாதிரல்லா இருக்கு புள்ளைங்க இப்ப நம்மளுக்கு டெவலப் ஆனதுனா ஒன்னு தெரியாதுங்க இப்ப இந்த ஸ்கூல் ஆர்டல்லா புடிக் க்கும் போது இல்ல வேற ஏதாவது ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு அப்டியே ஒட்டுக்கா தைக்கும் போது ஒரு சில இதெல்லா நம்ம இப்ப ஸ்டார்டிங் லா வாங்குறது கொஞ்சோ கஷ்டமா இருங்க ச்சு பணம் இருந்துட்டா ஒன்னு தெரியாதுங்க பணம் இல்லாம நார்மலா ஸ்டார்டிங் அப்டிங்கு போது கொஞ்சோ கஷ் கஷ்டமா தானேங்க இருக்கு
ம் இல்லாம்மா ஸ்கூல் ஆர்டருமே எப்டின்னா ஒவ்வொரு கொழந்தைங்கைலும் ஒவ்வொரு சைஸு ச்சு
ஓ
அப்டின்னா அந்த பிரைவேட் ஸ்கூல்லு கவர்மெண்ட் ஸ்கூல்லு எனக்கு தெரியில பிரைவேட் ஸ்கூல் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு கொழந்தைங்க வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருப்பாங்க ஒரு கொழந்தைங்க ஹைட்டா இருப்பாங்க ஒரு கொழந்தைங்க குட்டையா இருப்பங்க ஒருத்தங்க ஒடம்பு பின்ன வயிறு மட்டும் பெருசா இருக்கு ஒரு கொழந்தைங்களுக்கு ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க அப்ப எல்லா கொழந்தைங்களுக்குமே அளவு தனித்தனியே அளவு எடுத்து தனித்தனியே தைக்கணு
ஆமாங்க
அதுலயு கஷ்டம் இருக்கு கொஞ்சோ இது ஆயிடு ச்சு எங்களுக்கு வந்து செட்டவள கொஞ்சோ டைட்டா இருக்கு அப்டி இருக்கு ஏன்னா வாங்கின புதுசுலியே வாங்கன போட்டு பாப்பாங்கள அப்பவே அப்டி இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து இதுதா எப்டி சொல்றது மைனஸ் தா அந்த இதுல
ஆமாங்க
அவங்ளுக்கு கஸ்டமர் போற மாரிதா அவங்ளுக்கு வந்து கஸ்டமர் புதுசா இனிமே வரமாட்டாங்க அந்த க இருக்கிற கஸ்டமரே வந்து இனிமேல் குடுக்க கூடாது அப்டிங்கிற மாதிரி ஆயிரு
ஆமாங்க அதெல்லா ஒரு இத ஆரம்பிக்கிறதுன்னா நெறையா இது இருக்குதுங்க
ம் ம்
இப்போ இது இருக்கு இல்லைங்க இப்ப இந்த ஜாக்கின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு இல்லைங்க
ஜாக்கி ஆ
ஆ அது வந்து ஆரம்பிச்சு நூத்தம்பது வருஷோ ஆச்சுங்களாங்க
ஓ ஆனா இப்ப வரைக்குமே அது வந்து டிமாண்ட்ல இருக்கு நெறையா என்னா அமௌண்ட்டு அதிகோ அதோட பிராண்டு அதோட இன்னர்சு இதெல்லா வந்து அதிகோ ரேட்டு
ஆமாங்க அது பாருங்களே இப்ப ஒரித்தங்க ஆரம்பிச்சாங்க அந்த இத வந்து பின்னாடி வாழையடி வாழையா இவைங்க அப்டே ஜெனரேஷன் வந்து அப்டே எடுத்து நடத்திட்டு வராங்க இப்ப வரைக்குமே அது ஒரு டிமாண்டா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான இதாதான கொண்டுட்டு போறாங்க
ஆமா
இப்ப நம்ப ஒரு தொழில் ஆரமிச்சோம்னா அடுத்தது நம்ப பிள்ளைங்ளோ பேரம்பேத்திங்ளோ வந்து பாப்பாங்களா என்னா நமக்கு தெரியாது ஆனா இப்ப நூத்தம்பது வருஷோன்னா எத்தன தலமொற மாறி இருக்குங்க இப்ப நார்மலா ஒரு மூணு தலமொற ஒரு நாலு தலமொற மாறி இருக்குங்களா
ம் ம்
இல்ல ஒரு ரெண்டு இப்ப அவைங்க எடுத்து நடத்தி இப்ப வரைக்கு முறைய எடுத்து நடத்துனாலுமே இப்ப வரைக்கு சக்சஸ்ஸா அப்டி இதுல வந்து அப்படித்தானேங்க போது
ம் ம் ஆமாங்க இப்ப இல்லங்க இப்ப நம்மல்லா வந்து சாய்ஸ் குடுக்குறோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவிய்ங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு அது தெரியு எதுல லாபோ வருது எதுல எது பண்ணனு எதுல இன்வெஸ் பண்ணணு அவுங்களுக்கு தெரிது இப்ப நம்ம புதுசா பண்றோன்னா நம்ம கொழந்தைகளுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் டு இருக்காது அதுங்களுக்கு வேற ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட்டு இருக்கு அப்டின்கபோது அவிங்க வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு நீங்க இத வந்து நீங்க பண்ணீங்களா நீங்க ஆள் வச்சு கூட பண்ணிக்கிங்க எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதா நா பண்ணுவ அது வந்து பணோ இருக்க திமிர்ல பண்ணுவாங்க ஆனா ஒரு சில கொழந்தைங்க என்னானா நா இத வந்து விடமாட்டே
ஆமா இப்போ ஒரு சில படத்லயோ இல்ல நாடகத்திலயோ பா த்திங்கன்னா அம்மாவு அப்பாவு பிஸ்னஸ் பண்ணிட்ருந்தாங்கனா இப்போ அந்த கொழந்தைங்க வந்து நா பிஸ்னஸ் பண்ல நா வந்து நா தனியா பிஸ்னஸ் நா பண்ணுறு என்ன இந்த மாரி நா இது பண்ணுன்றுக்கே அப்டின்லா சொல்லுவாங்கல்லங்க
ம் ம்
அந்த மாரி இல்லாம இவைங்க எடுத்து நடத்துறாங்க இவங்க கிட் ட தாங்க நம்ம போய் கிளாஸ் போணு கத்துக்ணு இவைன்கிட்ட கத்துக்கிட் ட வந்துதாங்க நம்ம எந்த பிஸ்னஸா இருந்தாலு பண்ணனுமாற்றுக்கு
ஆமா